ம்மாதாங்க இருக்கே நீங்க என்னங்க பண்றீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க என்னங்க சொல்ல இங்க என்னங்க ஸ்பெஷலு அ சாப்பாடு சாம்பார் தாங்க அங்கேங்க
அங்க இட்லிங்க இங்க இட்லியு சாம்பாருங்க
ஓ சேரி சேரிங்க
ஆ எல்லாரு சாப்ட்டாச்சுங்க அங்க எல்லாரு சாப்ட்டாங்ளா
ஆ எல்லாரு சாப்ட்டு இங்க தூங்கிட்டு இருக்காங்க அங்கேங்க
ஆ இங்க எல்லா இனிமேல்தாங்க தூங்குவாங்க எல்லா டி வி பாத்துட்ருக்காங்கங்க
ஆ ஹா சேரி சேரிங்க
சீக்கிர எல்லா தூங்கிருவாங்களாங்க உங்க வீட்ல எல்லாருமே
ஆ இங்க எல்லாருமே சீக்கிர தூங்கிருவாங்க
ஓகேங்க அப்ப நீங்க ஏ இன்ன தூங்காம மொபைல் யூஸ் பண்ணிட்ருக்கீங்க
அ இன்னைக்கு கொஞ்ச ஒர்க் இருக்குங்க அதனாலதாங்க தூங்காம இருக்கே
ஓகே ஓகேங்க கிளைமேட்லா எப்டிங்க இருக்கு அங்க மழைன் சொல்லிருந்தீங்களே
ஆ ஆமாங்க இங்க கிளைமேட்லா ஓரளவு அ மழையத் தாங்க
என்னங்க பக்கத்துல ஒரே நாய் ஒரே சவுண்டா இருக்கு ஹலோ
ஆ ஆமாங்க இங்க கொஞ்ச நாய்ஸ் அதிகமா இருக்குங்க
அந்த நாய்ஸ மொதல்ல அடிச்சு தொரதுங்க நாய்ஸ இல்ல நாயுங்ளா
ரெண்டு தாங்க
சேரி சேரிங்க நாய் சில நாய்ங்க தொந்தரவு பண்ணிட்டே அப்டிதாங்க இருக்கு
ஆமாங்க என்னங்க பண்றது
நீங்க ஏங்க வெளிய வந்து பேசுறீங்க வெளிய வந்தாதாங்க நாய்த் தொல்ல ஒங்க ஏரியால அப்டி ஆல்ரெடி நாய்த் தொல்ல இருக்குன் நீங்க சொல்லிருக்கீங்கள அப்ற ஏ வெளிய வந் வந்து பேசுறீங்க
அது பக்கத்துலே பக்கத்துலே ஒன்னு இரு பக்கத்துலயே ஒன்னு இருந்ததுங்களா அதனால நாங்க வெளியே வந்துட்டே
சேரி சேரிங்க அப்பறோ பெட்டெல்லா தூங்கிருச்சுங்களா
ஆ தூங்கிட்டு தாங்க இருக்கு
சேரி சேரிங்க
அங்கயு கிளைமேட் எல்லா எப்டி இருக்குங்க
இங்க கிளைமேட் நார்மலா தாங்க இருக்கு மழையு இல்லங்க நார்மலா தா இருக்கு கொஞ்சோ வெயிலாதா இருக்கு ரொம்ப நாளா கொஞ்ச அதாங்க இருக்கு
ஆ சேரி சேரிங்க அப்றோ நாளைக்குல்லா வெளிய எங்கயு போறீங்களா
நாளைக்கு வெளியேல்லா எங்கேயு போலேங்க நம்ம எங்கயாவது சண்டே வெளியே போன நாளைக்கு ஸ்கூல் வெறு பண்ணிட்டாங்கலேங்கள
ஓஹோ சேரி சேரிங்க
அதனால குட்டீஸ்ங்கெல்லா ஸ்கூல் அனுப்ப சரியா இருக்குங்க
ஓ ஓகே ஓகேங்க
ம் அப்றோ வெளியே எது மூவிக்கெல்லா போறது இல்லையா போவிங்களா
ஆ மூவிக்கு போவங்க எப்பயாவது போவே மோஸ்லி டிவிலேயே பாத்திருவோ இல்லைங்கள இப்பல்லா தேட்டர் அந்த அளவுக்குலா போறது இல்லைங்க
ஆமாங்க இப்போத எல்லாம ஓடிடிலேயே பாத்துடுறாங்க
ஆமாங்க அந்தளவுக்கு முன்ன தான்ங்க தேட்டர் போனா ஒரு இன்ட்ரஸ்ட் இப்போ தா முன்னாடியே நம்ம பாத்ததுனால அந்த இன்டரெஸ்ட்டே போயிருதுங்க பா
ஆமா ஆமாங்க
நீங்க எல்லா போவீங்களா
ஆ மூவிக்கெல்லா போவங்க
ஓகே ஓகேங்க லாஸ்ட எந்த மூவிக்கு போனீங்க
லாஸ்ட்டா போனது லாஸ்ட்டா எந்த மூவிக்கு போனோம்னு எனக்கே ஞாபகோ இல்லைங்க
அப்ப நீங்க பல மூவிக்கு போயிருக்கீங்க போல அதனால தா உங்களுக்கே ஞாபகோ இல்லாத அளவுக்கு இருக்கு
ஆமா ஆமாங்க
நீங்க மோஸ்லி நைட் ஷோங்களா இல்ல டே ஷோங்களா
இல்ல எல்லா ஷோவுமே போவோக ஏ டைம் கிடைக்கிறட்டே இதுல போய் போய பாத்துட்டு வரதாங்க
ஓகே நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்களா சேரி சேரிங்க அப்ப என்ஜாய் பண்றீங்க மூவிஸ் அது இதுன்னு போய் ஜாலியா
இல்ல ஏதோ கொஞ்சோ தா என்ஜாய் பண்ணுவாங்க
சேரிங்க வீட்ல சீரியல்லா பாப்பாங்களா
ஆ வீட்ல இப்ப ஃபர்ஸ்ட் எல்லா பாத்துட்டு தா இருந்தாங்க இப்ப யாரு பாக்கறது இல்லைங்க இல்லே ம் தூங்கிடுறாங்க சீரியல் எல்லா நா பாக்குறது இல்லைங்க நீங்க
நா எப்பயாவது பாப்பபேங்க சீரியல்லா சும்மா டைம் பாஸ்காக
ஆ ஹா சேரி சேரிங்க
வெப் சீரீஸ்ல்லா பாப்பீங்களா
ஆ பாப்பேங்க ம் நீங்க எல்லா அந்த மாதிரில்லா பாப்பீங்களா
ஆ அதெல்லா வெப் சீரிஸ் தா பாப்பேங்க நானு
ஆ ஹ சேரி சேரிங்க
ஆ புரோகராம்ஸ்ல்லா பாப்பீங்களா விஜய் டிவி அந்த மாதிரில்லா புரோகராம்ஸ்ல்லா
இல்ல விஜய் டிவி அந்த மாதிரில்லா பாக்கறத்தில்லைங்க
ஏங்க அதுல ஒரு ஷோல்லா காமெடியாருக்கு பாக்கலாம்ங்க நல்லா டைம் பாஸ்சாகுல உங்களுக்கு
இல்லிங்க முன்னாடிதா பாத்துட்டுந்தருந்த இப்ப எதுமே பாக்கற இல்லிங்க
ஏங்க அவ்ளோ பிஸியாட்டீங்ளா
ம் அவ்ளோ பிஸியாயிட்டேங்க ஒர்க்கு போயிட்டு வந்தோனா டைம்மே கெடைக்காது
எங்க வீட்லக்கீது ஒங்க இது வந்து ஒங்க மம்மி ஒங்களுக்கு ஒர்க் வைக்கிறாங்களோ ஒரு வேள லீவ் டைம்ல
இல்ல அப்டிலா இல்லிங்க லீவ் டைம்லல்ல எனக்கு முன்னாடி பாத்துட்டுருந்த மாதிரி இப்ப இன்ட்ரஸ்ட் இல்லைங்க
சேரி செரிங்க ஒரு ஏஜ் வரைக்குந்தாங்க அந்த இன்டரெ்ஸ்ட் அதுப்பறோ நமக்குதா மொமபைல் இருக்குல்ல மொபைலே நம்ம அடிக்ட்டாயிறோல்ல
ஆ ஆமாங்க
கேமிங்லா பிளே பண்ணுவீங்ளா ஃபோன்ல
ஆ கேம்லா அ பிளே பண்ட்டுதாங்க இருக்கே
சேரி சேரிங்க
ஆ சேரிங்க நீங்க
நானாங்க நா எப்பயாவது வெள்ளாடுவேங்க சிம்பிளா இருக்க கேம்ஸ் தா வெள்ளாடுவே நானு
ஓ சேரி சேரிங்க ஒர்க்லா முடிஞ்சுங்களா
ஆ ஒர்க்கெல்லா முடிஞ்சதுங்க உங்களுக்கு ஒர்க்ல்லா முடிஞ்சுதுங்களா
ஆ முடிஞ்சுங்க இன்னு கொஞ்ச ஒர்க் இருக்கு அத முடிச்சுட்டு தா போய் தூங்கணுங்க
அப்பறோ எப்பிடிங்க இவ்ளோ லேட்டா தூங்கி எப்டி மார்னிங் எழுந்து டூட்டிக்கி போவீங்க அ டைம டைமாயிராதுங்ளா
பழகிருச்சுங்க
ஓகே ஓகே ஒழுங்கா துங்கலனா ஹெல்த்துக்கு தாங்க ப்ராப்ளோ அப்றோ
ஆமாங்க இதத்தா நானு நறைய பேருக்கு சொல்லிட்ருக்கே யாரு கேக்கற மாரில்ல
நீங்க நீங்க ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க நீங்க அதுக்கப்பறோ மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க
ஆ கரெட்டுதாங்க ஃபஸ்ட் நா ஃபாலோ பண்றதுக்கப்பறோ அடுத்தவங்களுக்கு சொல்லிட்றே
அவங்கொசரோ மொபைல்ல தூக்கி போட்டுன்னு நமக்கு பாதி பிரச்சன சரியாயிருங்க
ஆமாங்க இப்ப எங்க குட்டிஸ்லருந்து எல்லாமே ஃபோனு ஃபோனுன்தா இருக்காங்க
ஆமாங்க இப்ப இருக்குற ஜெனரேஷனா ரொம்ப மோசங்க நம்மல்லா அப்பல்லா ஸ்கூல் படிக்கும்போது மொபைல்லா என்னன்னு தெரியாம இருந்தோ காலேஜ் போயிதா மொபைலே நம்ம போயி பாத்தோ ஆனா இப்ப பாருங்க இப்ப இருக்கவங்கல்லா பிறந்த கொழந்தைங்க கூட மொபைல் கேட்டு அட பண்ணுதுங்க ரொம்ப
ஆமாங்க
ஏங்க ஒங்க வீட்டுகிட்ட குட்டீஸ் இந்த மாதிரி ரொம்ப மொபைலுக்காக அழுவுறாங்ளா
ஆ இருக்கு இருக்குங் இருக்குங்க தம்பி தம்பி பையனே அப்படித்தா இருக்காங்க
தம்பி கொழந்தைங்ளா
கொழந்தயே மொபைல் தா மொபைல்ன்ட எதாவுத் ஆ சொல்லுங்க
இல்லிங்க நீங்க ஏதாவது வந்து மொபைல்லருந்து டைவர்ட் பண்ணி ஏதாச்சு பிளே பண்ணி காட்லால்லிங்க ஃபோன்லருந்து கொஞ்சோ டைவர்ட் ஆகுவால அந்த கொழந்த
பிளே பண்ணி காட்லாங்க இப்ப சாப்பர்றதே அந்த மொபைல காட்னா தா சாப்பர்றாங்க என்ன பண்றது
அந்தளவுக்கு ஒங்க தம்பி அந்தளவுக்கு ஒங்க தம்பி வந்து அப்டே செட் பண்ணி வச்சுட்டாங்கங்க அதனாலதாங்க இந்த பிரச்சன
அதாதாங்க அது செட் பண்ணது ப்ரோக்ராம்தா சேஞ்ச் பண்ணியாவுணுங்க
ஆமாங்க உடுங்க போக போக சின்ன பைய தாங்க வளர வளர சரி ஆயிருவா
கரெக்ட்டு தாங்க அது சொல்லிட்டு தா இருக்கே சேஞ்ச் பண்ணிருவாங்க
சேரிங்ப்பா ஆமா இப்ப இருக்கற குட்டிஸ்ளா ரொம்ப அடங்க எங்க எல்லா சொல் பேச்ச கேக்குறாங்க பெரியவங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க
ஆமாங்க
கொழந்தைங்கல்லா பாவோ அதுங்கல்லா வாய் பேசவே முடியாதுங்க
அது கொஞ்சோ கஷ்டந்தாங்க போ
ஆமா ஆமாங்க ஆமாங்க உங்க உங்க தம்பி பைய கூட நல்லா அட்டாச்சுடா இருப்பீங்களா நீங்க
ஆ அட்டாச்சு தாங்க
சேரி சேரிங்க அப்ப நல்லா உங்களுக்கு டைம் பா டைம் பாஸ் ஆகுன்னனு சொல்லுங்க லீவ் டைம்ல எல்லா அவன தூக்கிட்டு வெளியே சுத்துறது அப்டி இப்டிங்களா
லீவ் டைம் எல்லா ஆமாங்க வெளியே போனா ஜாலியாத்தா இருப்பா என்ன பக்கத்துல இருந்தால கொஞ்சோ குறும்பு அதிகமா பண்றா இப்ப வளர வளர கொஞ்சோ குறும்பு அதிகமாயிருச்சு
சேரி பரவால்ல உங்க தம்பி கீது ஒரு வேல வாழா இருந்திருக்கலா அதனால கீது உங்க தம்பி பைய அது பண்ணலா வாய்ப்பு இருக்கு
ஆமாங்க அவரு ஃபஸ்ட்டு அந்த மாரி இருந்தனால தா இப்போ தம்பி பையனு அதே மாரி இருக்காங்க
சேரி சேரிங்க சேரி போக போக நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க பெரியப்பாதானே நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க
ஆ அதா தாங்க நா சேஞ்ச் பண்ணிருவங்க
சேரி சேரிங்க அப்றோ எங்கேயாவது பார்க்கு எல்லா கூட்டிட்டு போவீங்களா குட்டிஸ்கல்லா நீங்க
இல்லிங்க இப்பதைக்கி அந்த அளவுக்கு இது வளர்ல்ல பைய இனிமேல் தாங்க கூட்டிட்டு போனு
சேரி சேரிங்க ரொம்ப கொழந்தைன்னா இந்த கிளைமேட்ல கூட்டிட்டு நம்ம போக முடியாது இல்லங்க
ஆமா ஆமாங்க நீங்க எந்தாவது கூட்டிட்டு போவீங்களா
ஆ நாங்க பக்கத்து இருக்க பார்க் எங்காவது கூட்டிட்டுங்க லீவ் டைம்ல கூட்டிட்டு போ அவங்களுக்கு ஒரு என்டர்டன்மெண்ட வேனுள்ளங்க வீட் டுக்குள்ளயே இருந்தாலு ஒரு மாரி இருக்குங்க
ஆமாமாங்க அதுவு கரெக்ட்டு தா
உங்க ஊர்ல ஏதாச்சு போடுவாங்களா பாட்ல இருந் கொழம்பஸ் ரைடு அந்த மாரி எல்லா ஏதாச்சு போடுவாங்களா
ஆ இருக்குங்க
போவீங் ஆ இந்த சைடு எல்லா இருக்கு இந்த சைட் டெய்லியுமே நம்ம போய் பிளே பண்ணிக்கலாங்க வேணுன்னே
ஆ சேரி சேரிங்க இங்கயு அந்த மாரி தாங்க இருக்கு ஆ போயிருக்கங்க ஃபஸ்ட் எல்லா போயிட்டுதா இருந்தே இப்ப போறது இல்லிங்க
ட்ரிப்புக்கு எல்லா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கங்க நீங்க
சேர் ஆ அவ்ளோக்கு எல்லா போ மாட்டேங்க ஃபேமிலி ட்ரிப்ல இந்த கோவில் கோவில் ட்ரிப் அந்த மாரிதாங்க போயிருக்கே ஃபேச் சிலர் நீங்க தா நெறைய போவீங்க ஃபிரெண்ட்ஸ் கூட எல்லா
ஆமா ஆமாங்க
சேரி சேரிங்க லாஸ்ட்டா எந்த டரிப்பு போனீங்க
லாஸ்ட்டா போனது நீங்க ஃபிரண்ஸ் கூட வால்பாற போனதோட சேரிங்க அதுக்கப்றோ எங்கயு போறதில்ல
ஓகேங்க வால்பாற ரொம்ப வந்து கொஞ்ச நல்ல நல்லா நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பிளேஸ் எல்லா கொஞ்சோ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிருக் உண்மிங்களா அது
ஆ அந்த பிளேஸ்ல கொஞ்சோ நல்லாதாங்க இருக்கு
அதா அதாங்க வியூ பாயிண்ட்ல்லா நல்லாருக்குன் சொல்லிருக்காங்க
ஆமாங்க
சேரி சேரிங்க
ஆ சேரிங்க நீங்க கோயிலுக்கு தா அதிகமா மோஸ்ட் கோயிலுக்கு தா அதிகமா போவீங்களா இல்ல வெளிய பார்க்கு அந்த மாரி தா அதிகமா போவிங்களா
இல்லைங்க கோவிலுக்கு மோஸ்ட்லி கொழந்தைங்க எல்லா கூட்டிட்டு போவீங்க நானு பிரைடே முக்கியமான டேஸ்ஸு அந்த மாரில்லா நியூயர் டைம் அந்த மாரி டைம்லெல்லா போயிட்டு வற்றது நல்லது தானேங்க
ஓகே ஓகேங்க
நீங்கல்லா போவீங்களா ஃபேமிலி கூட போயசுன்னா தனியாதா போவீங்களா நீங்க
இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா போவங்க ஃபேமிலி கூடன்னு போனா கோவிலுக்கு மட்டுந்தா போவங்க
ஏங்க ஃபேமிலி கூட எங்கயாவது அவுங்கள அவுங்களெல்லா மூவிக்கு எங்கயாவது கூட்டிட்டு போலால்லங்க
பாப்பங்க அதா வர மாட்டிகறாங்க கூப்ட்டங்க
ஏங்க அவுங்க ரொம்ப ஷை டைப்புங்களாங்க அம்மா எங்கயு வரமாட்டாங்களா வெளிய
அப்படி வெளில எங்காவது மூவிக்கி மூவிக்கி வரமாட்டாங்க எதாவது கோவிலுக் க்கு வெளில எங்கயாவது ட்ரிப்பு அந்த மாரி போணுனா வருவாங்க மூவிக்கலா வரமாட்டிகிறாங்க
சேரிங்க கேள்ஸு கேள்ஸு யாராவது ஒரு கேள்ஸு இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு கொஞ்சோ கன்ஃபர்டபுளா இருக்கு பேசிட்டே போற உங்களோட எவ்வளோ நேரநதா பேச முடியு அவங்க
ஆமாங்க
ரிலேட்டிவ் கீது வந்தாங்கன்னா அவங்களோட வேணா கூட்டியிட் போய் பாருங்க
ஆ அந்த மார்தா கூட்டியிட் போணுங்க நீங்க போவீங்ளா இந்த மாரி ரிலேட்டிவ் கூடல்லா
ஆ நாங்க ரிலேட்டிவ்குல்லா போவாங்க மோஸ்ட்லி வரு வ எப்பயாது லீவ் டைம்ல கீத அவ்ங்க வருவாங்க வந்தாங்கன்னா போவ் அவ்ளோதாங்க மத்த டைம்ல நாங்க எப்பயுமே நாங்க எங்க ஃபேமிலி மட்டு போவோங்க அவ்ளோதாங்க
ஓ சேரி சேரிக்யா
ஆ இப்ப இருக்கிற இதுல எங்கெங்க போ முடியுது வெளியல்ல அது லீவ் டைம்ல போயிட்டாதா உண்டு
ஆமாங்க இப்ப இருக்க சம்மர் டைம்ல அது ரொம்ப வெயிலா வேற இருக்கு வெளியே போ முடியாதுங்க
ஆமாங்க எல்லா டைமு அப்டிதாங்க சம்மர் டைம்ன் பாத்தம்னா வெயிலா இருக்கு மழ டைம்ல மழ வ ஓ நம்ப நம்ம அதிக் அப்பியே நம்ம போ முடியாது கொழந்தைங்கள வச்சிட்டு ரிஸ்க்கு தா நமக்கு
ம் கரெட்டு தாங்க
நாளைக் உங்களுகு ஒர்க் இருக்குங்களா
நாளைக்கு ஒர்க் இல்லைங்க நாளைக்கு லீவ் தா உங்களுக்கு
நாளைக்கு நமக்கு நமக்கு வீட்டுல எப்பிம்மே ஒர்க்கு இருக்கதாங்க செய்யு குக்கிங் ஒர்க்கு எதாச்சு இருக்குதாங்க செய்யு நமக்கு
உம் ஆமா ஆமாங்க
அப்பற நாளைக் எங்க வீட்ல எதாவ்து ஹெல்ப் பண்ணுவீங்களா கண்ணுகுட்டி அந்த மாரி பெட்டெல்லா இருக்கனால
ஆ இருக்குங்க பண்ணுங்க
ஓகே ஓகேங்க பரவால்ல பரல அப்ப லீவ் டைம்ல நல்லா கொஞ்ச ரிலக்ஸ் நல்லா தூங்கி எ
ஆ ஆமாங்க கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலா நாளைக்கி
சேரி சேரிங்க மோஸ்லி நீங்க ரேஸ்ல தானே இருக்கீறிங்க அப்ப என்ன தனியா உங்களுக்கு ரெஸ்ட்டு வேற
அ அதுவு கரெக்ட்டு தாங்க ரெஸ்ட்லதா இருக்கே இனிமேல்தா எதோ ஒர்க்கு எதாவ் போனம்னா
அம்மா உங்களுக்கு வேல வெக்கிறது இல்ல போல அம்மா நம்பர கொடுங்க நா உங்களுக்கு நல்லா வேல வைக்க சொல்றே நானு
ஆ செரிங்க குடுத்தறே
சேரி சேரிங்க
அப்றோ வீட்ல எல்லா இப்ப தூங்கிட்டாங்ளா இல்ல
ஆ எல்லா எல்லா தூங்க போறாங்கங்க எல்லா டைம் ஆயிருச்சுங்கில அதனால் தூங்க போறாங்க
ஓ ஓகே ஓகேங்க
ஆ எல்லா மூவிஸ் பாத்ட்ருந்தாங்கலாங்க ஆனால எல்லா தூங்கிருவாங்க இனிமே தூங்கற டைம் வந்துருச்சுங்க மோஸ் ச்சு நீங்க லேட்டா கூட படிக்கிறதுக்கெல்லா
ஓஹோ செரி இங்க அப்டி இல்லைங்க எல்லாருமே நேரத்துலயே தூங்கிருவாங்க
அப்ப மார்னிங் எல்லா சீக்கிர எழுந்திருவீங்களா நீங்க அங்க
இங்க அப்பா அம்மா மட்டு தா நேரத்துல எந்திரிப்பாங்க நா லேட்டா தா எந்திரிப்ப
சேரி சேரிங்க அதுவு எங் இப்ப நமக்கெல்லா இப்போதிக்கி நேரம் இல்ல ந இது உங்களுக்கு ஒரு வேல இரு காதில்லங்க
ஆமாமாங்க